வணக்கம்
மாலை வணக்கம் தோழி
மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்ளா தோழி இந்தா இருக்கே தோழி இப்பதா வேலைகள்ல்லா முடுச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கோ நலமா நீங்க எல்லாரு எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க தோழி அங்க எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி இப்பதா வீட்டு வேலைகள்லா சில பல வேலைகள்லா முடிஞ்சிச்சு காலேல இருந்து எந்துருச்ச நேரத்துல இருந்து சமைக்கவு துணி தொவைக்கவு வீட தொடைக்கவு பெருக்கவு கடைகளுக்கு போய் ஜாமான வாங்கிட்டு வரோ
உம் நீங்கதா எல்லா வேலயு செய்வீங்ளா தோழி
வீட்ல ஆள்களு இருக்காங்க என்னன்ன கொஞ்சோ பெரிய குடும்பமா இருக்கு அவுங்களு செய்வாங்க நாங்களு செய்வோ தோழி
செரி செரிங்க தோழி
இன்னைக்கு நம்ம என்ன குறிப்பு வித ஆ சாப்ட்டே தோழி
என்ன சாப்டிங்க
சாம்பாரு உணவு சாப்ட்டே தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா சாம்பார் ரசம் தோழி சரி சரி என்ன டாபிக் தோழி பேசலா இன்னைக்
நீங்கதா சொல்லனு தோழி சொல்லுங்க
போக்குவரத்து பத்தி பேசலாமாங்க தோழி போக்குவரத்துங்க தோழி
ஆ செரிங்க தோழி
ம் போக்குவரத்துன்னா ஒங்களுக்கு என்னங்க தோழி தோணுது
போக்குவரத்துனா நம்ம இப்ப எங்கேயாச்சு போறோ வெளியூரு மாநிலங்கள் அந்த மாரி தான வெளி ஊருக்ல்லா எப்டி நீங்க அதிகமாக எதுல பயணம் செய்வீங்க பஸ்ஸா ட்ரெயின்னா
நா பஸ்லதாங் தோழி அதிகம் பயணம் பண்ணுவே
ஆ
இங்கெல்லா பாத்தீங்கன்னா சரியான ட்ராபிக்காங் தோழி இருக்கு சாலை விதிகளல்லா யாருமே இங்க மதிக்க மாட்டாங்க தோழி ஒன்வே சரி ஓகே சாலை விதி இங்கள்ளா இப்ப யாரு மதிக்க மாட்றாங்க தோழி ஆமாங்க தோழி இப்பர சிவப்பு நிறோ போட்டாங்கன்னா நிக்கணு அதெல்லா அந்த விதிமுறை எல்லா விதிமுறைல்லா யாரு
ஃபாலோ பண்ணனு ஏன்னா இப்போ சிகப்பு நிறோ போட் டா அடுத்த வண்டி வந்து அங்க பச்சை நிறம் போட்ருப்பாங்க இவுங்க அதுக்கு தகுந்த மாரி வந்து போய்கிட்டுருக்கும் வண்டி என்னா
ஆமாங்க தோழி இப்பல்லா யாரும் அந்த அளவுக்கு அதல்லா ஃபாலோ பண்றது இல்லைங் தோழி இதனாலயே பாத்துட்டீங்கன்னா
ஆக்சிடென்ட்டுங்க இந்த மாரி இதெல்லா வந்து கம்மி பண்ண முடியும் இல்லங்களா ஆ நல்ல விஷயத்துக்காக தான அது ஒரு பத் து நிமிஷம் அஞ்சி நிமிஷம் என்னா நின்டு போறதுல என்ன வரப்போது
அதுதாங் தோழி தெரியில அப்டி அவசரமா போயி என்னதாங் தோழி பண்ண போறாங்கன்னு தெரியில
கண்டிப்பா நம்ம மனசருக்கு வந்து ஏன் இவ்ளோ ஒரு அவசரம்
அதாங் தோழி பத்து நிமிஷத்துக்காக வாழ்க்கையே பனைய வைக்க முடியுமாங் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா
இன்னா எல்லா அப்டிதாங்க தோழி இருக்கி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரோடு ஃபுல்லா போட்டாங்கன்னா அந்த வெள்ள கலர் கோடு போடுவாங்க இல்ல தோழி அது வரைக்கும் வண்ட்டு எந்த வண்டியுமே நம்ம வந்து ஆ நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ சில ரோ ட்லல்லா பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல பாதி ரோடு வண்ட்டு வாகனத்த மட்டுமே நிறுத்தி வச்சிரு பாங்க தோழி ஆ இப்ப பா
அங்க போடும் போட்டுருப்பாங்க பார்க்கிங் பண்ண கூடாதுன்ட்டு இருந்தாலும் சிலவங்க வந்து அங்கதா நிப்பாட்டறாங்க என்ன செய்ய முடியும்
தின்ன பாதிரோடு வந்து வாகனமாதாங் தோழி இருக்கு இதனாலே பாத்தீங்கன்னா விபத் துக்கள்லா நறையா நடக்க வாய்ப்பு தோழி நாங்களும் அததான் தினம் இருக்க கூடாதுனுதாங் தோழி ஆச பட்றன்
அது வந்து நம்மளுடைய ஜனங்கள் வந்து புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் நடக்கணும் என்ன எவ்ளோ எவ்ளோ சின்ன சின்ன ஆ சின்ன சின்ன பிள்ளைங்க வருவாங்க பெரியவங்க வயசானவங்க இவ்ளோ பேரு வந்து ரோடு மாற்றம் இது பண்ணுவாங்க இல்லைங்களா
ஆமாங் தோழி
சில பேரு கண்ணு தெரியாதவங்க என்ன காதுக்கேக்காதவங்க எவ்ளோ பேரு ரோடு மாறுவாங்க
ஆமாங் தோழி ம் ரோடும் அந்த பாதி ரோட்ல எதா ஒரு ரோட் கிராஸ் பண்ணிப்பாங்க வாகனத்தையும் விடுவாங்க இங்கியு பெரிய வாகனம் தீமெரி வாகனம் இதனாலயே நறையா
த்துல வந்து அங்க திரும்பமோது எவ்ளோ ஒரு கஷ்டப்படறாங்கல்ல
ஆமாங் தோழி அதுவே மிக சிரமமா இருக் கும் தோழி ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யற தப்புனால இப்ப எல்லாத்துக்குமே அவஸ்தையாதாங் தோழி இருக்கு ம் சொல்லுங் இப்போ சில பிராவி இப்ப தனியா நீங்க இவங்கல்லாம் பாத்திங்கன்னா ஆ அந்த ரூ அவங்கள பொறுத்து அந்த விதிமுறைகளே மாத்திதான் தோழி பண்ணுவாங்க இப்ப படி வரைக்கும் நிறுத்தக் கூடாதுன்னா அவுங்களுக் காசுக்காக ஆ கூட்டத்தெல்லா ஏத்திக்கிறாங்க படி வரைக்கும் நின்னாலும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்
கண்டிப்பா கண்டிப்பா
இதுல பாதிக்கப்படறது பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் தா மிகவும் பாதிக்
ஆமா அந்த வாசல்ல நின்னு ஃபுட்போட் அடிக்கிறோன் சொல்லிட்டு எத்தனையோ மாணவர்கள் கீழ விழுந்திருக்காங்கல்ல என்ன சில இடத்துல வந்து நேரத்துக்கு தா பயணம் வரு இல்லைங்களா சில இடத்துல வந்து பள்ளி கோ கல்லூரி போ போறவங்க என்ன செய்வாங்க அந்த நேரத்துக்கு நம்ம போ முடியாது சிலவங்க வந்து சீக்கிர வருவாங்க சிலவங்க நே லேட்டாதா வருவாங்க நேரம் கழித்து அப்படி வரு போது வந்து என்ன ஆயிடுதுன்னா அவசர அவசரமா ஏறும் போது வாசல்ல நின்னுகிட்டு அந்த பைய இப்டி ஒரு பக்கமா விட்டுக்கிட்டு
ஆமாங்க தோழி இதுல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக் இப்பவே இப்ப நெறைய புத்தகம் வேற கொடுக்க ஆரம்பிச்சுடாங்க தோழி இப்ப அதையோ எல்லா அந்த வெயிட்டு அவங்கள இழுத்து இவங்களு அந்த தனியார் பஸ்காரங்களா பாத்தீங்கன்னா ஸ்பீடா தான் போ போவாங்க சொல்லி அவங்களோட லிமிட்ட தாண்டதனு சொல்லி போவாங்க
கண்டிப்பா அந்த நேரத்துக்கு கொண்டு போய் விட்டுரணும்னு
ஆ அந்த வேகத்துக்கு அந்த வெயிட்டுக்கு அவங்கள வந்துட்டு கீழ இருக்கதான்னு சொல்லிப்பா இவங்களு அத புரிஞ்சுக்க மாட்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
நீங்க நீங்களு இதுல போன அனுபவம் இருக்
இருக்குங்க தோழி கண்டிப்பா என்ன நா வந்து அடுத் இனிமே வந்து அரசு பேருந்தில் வந்து பயணம் செய்வே
அப்டிங்களா தோழி சேரி சேரிங்க தோழி நானு அரசு பேருந்துல்லதா போவே தோழி இப்பெல்லா என்ன பண்றாங்கன்னா அந்த நடத்துனரே டிக் பண்ண டிக் பண்ண அந்த பையன சீட்டுல்லா கொடுக்கு போது ஒழுங்கா கையில கூட குடு குடுக்க மாட்றாங்க இப்பது இந்த இலவச பேருந்து வந்ததுல இருந்து இல இலவசமாதான இருக்காங்களே இவங்களுக்கு எதுக்கு குடுத்துட்டு அந்த மாரி அது தெரியலன்னு தெ ஒரு சில நடத்துனர்களு அப்டிலாம்னு போயிருக்காங்க
ஆ எதுக்காக அப்டி செய்றாங்கன்றது தெரியல
அப்புற பாத்தீங்கன்னா இப்ப பயணிகல்லா இறங்குவாங்க ஏறதுக்கு நின்னுட்டு இருக்காங்க இறங்குறவங்களே ரெண்டு சைடே இறங்கிடுவாங்க நீங்க ஏறததுக்கு வ ட்டு நேரம் இருக்காது அவங்க வந்து சீக்கிர போணுன்னு சொல்லிட்டு இறங்கனோனே விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க தோழி
ஓ அது மிகப்ப பெரிய தப்பல்ல அப்டி
அப்பதா அப்பதா சீக்கிர ஏறுவாங்க அப்டின் சொல்லிட்டு நா நெறைய அனுபவம் இருக்கு ம் தோழி எனக்
ஒருத்தவங்க முதல்ல இறங்குறவங்க இறங்கிருட்டு அதுக்கப்புற நம்ம ஏரிக்கிறலா அப்டின்றத நினைக்கணு இல்லைங்களா
ஆமாங்க தோழி
ஏ அப்டின்னா வந்து அவங்க வாசல்ல இது பண்ணும்போது இவங்க ஏறவு இவங்க இறங்கவு இடுச் இடுச்சுக்கிட்டு கீழ விழுந்துர வேண்டிய சூழ்நில வந்து ஏற்படு
ஆமாங்க ஆமா சொல்ல
அதனால ம்
இப்டிதா தோழி சில இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சரி அதா உங்க கிட்ட சொன்னீங்க தோழி ஆமாங்க தோழி
தேநீர் இனிமேதா தோழி குடிக்கணு
எரி செரி தோழி நீங்க தா போட்ணுமாங் எல்டி சேரிங் தோழி
ஆ நீங்க குடிச்சிட்டிங்ளா
ஏன்னா இப்ப ரங் தோழி குடிக்கணும் ஆ ரங் தோழி வைக்கணு ஆமான் சொல்லி
ஓ இரவு உணவு சமக்கணுமா
ஆமாங் தோழி நீதா சமைக்கணு நீங்க சமசுட்டீங்களா
நாங்க இல்ல தோழி இனிமே தா எங்க வீட்ல வந்து டிஃப்ஃபன தா சாப்ட்ருவாங்க ஆஸ்டா அம்மா சோற் சாதம் சாப்ட மாட்டாங்க அதனால சாதம் ஒடு மாட்டோ
ஸ்கோர் சோரி இரவு என்ன சமய்
இன்னுக்கி ஆத்தோஷமா வாட்டிர்க்கு
புதன் கோயில
என்ன அந்தத் தோசைய ஊத்திக்கிருவோ ச்சட்னி இல்லன்னா சாம்பார் வச்சிர்வோ எங் ஆஆ இந்த படப் கொழம்பு வட குழம் வச்சா எல்லார்க்கு ரொம்ப பிடிக்கு நேத்துதா வட கொழம் வச்சாங்க அத்னால இன்னிக் இப்பிடி ச்சட்னி தா அரைப்பாங்க
இட்லி என்னா வெச்சர்லா சாப்ட்டுப்பாங்ளா தோழி
ஆ இடலி சாப் ப்ரோங்க தொழி இரவு நேரத்துல இட்லி தோசய் ஆமா என்வீட்ல இடியாப்பம் அதா சாப்டுவாங்க ச்சப்பாத்தி பொரோட்டா இந்த மாரி ஏதாச்சு சாப்ட்ருவாங்க
நிட்லி எல்லா செஞ்சோம்னா நா என்னன் தெரிமாங் தோழி பண்ணுவே அ அத வந்து கட் பண்ணிட்டிங் தோழி கட் பண்ணி தோசைகள்ல எண்ணெய் ஊத்தி கட் பண்ண இட்லி துண்டல்லா போட்டு சில்லி பொருள்குலா போட்டு அதனல்லா அ மொறு மொறுன் வரா மாரி பண்ணிட்டு அதுக் ஹுஹு பி இட்லியே பிடிக்காதுங் தோழி
ஓ அதுக்பு நீங்க தோச ஊத்திக்கலாம்லா
ஆ நின்னு ஊத்தனு வெங்கிம்ஸ்
என்ன தோழி
நின்னு ஊத்துனுலிங் தோழியா
ஓஓ ஹதுக்காக இட்லி ஊத்தி இந்த மாரி முறைகள வந்து பயன்படுத்துறீங்க இதுவு ஒரு விதையான எப் இத்
இதெவ்வு நல்லா இருக்குங் தோழி ஆமாங் தோழிஷ் ஆமாங் தோழி நீங்க இந்த மார்லா வித்யாசமா பண்ணீர்க்கீங்ளா தோழி
வித்தியாசமா வந்து எதுவு இல்ல துளி எனா தோசையே ஊத்திறது ச்சப்பாத்தி போடனா மட்ரு கொஞ்சு ஏனா ரொட்டி அப்படி போடும் போது ஹய் இப்போ வந்து வெக்க ஓட காலகட்டங்கள்ல
ஆமாங் தோழி
வெக்க அதிகம் மா இருக்கனால வந்து அத போட்றத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிதா இருக்கு வெக்கையிலயே நின்டு ஒண்ணு ஒன்னா தேய்ச்சி போட்டு எடுத்து செய்யறதுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு சுலபமா இட்லிய ஊத்தி வச்சறது அ ந அப்படி இல்லனா தோசையேதா ஊத்தறது நிண்டுக்கிட்டே இருக்கணுமா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு
சரிங்க தோழ
ஆ
ஹலோ